க்கா சொல்லுங்க நா என்ன பண்ணே கால் பண்ணீர்ந்தே அது என்னாயி போச்சு கட்டாய்ட்ச்சா அது இதுவாயி போய்ருக்கு
சேரி சேரிடா அதா நம்ம ஊர்லதா நெட்வொர்க் செரியாவே இருக்காதே
ஆமாக்கா அதா நெட்வொர்க் இஷ்ஷுஸ் தா அதிகமா போய்ட்ருக்கு ஃபோன் செரியா இதாக் மாட்டுன்து அப்பப்போ கட்டாகுது ஃபோன் எல்லா
ஆமான்டா இதான நெட்வொர்க்னாலே பெரிய தலவலி எந்த நெட்வொர்க் இதுலர்ந்து அதுல மாற அதுலர்ந்து இதுல மாறு எதுல மாறுனாலு நெட்வொர்க் இஷ்ஷு வரதாஞ்செய்யிது டவர் மேல ஏறி நம்ம ஒக்காந்தாலு நெட்வொர்க் இஷ்ஷு வரும்போலருக்கு அப்பிடிதா இருக்கு இப்போ கேட்டா ஃபை ஜி ங்கறாங்க ஃபோர் ஜி ங்கறாங்க ஒன்னு வேலைக் ஆவல
அது ஒரு ஒரு வீட்லே வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன் வெச்சிருக்காங்கல்லக்கா எல்லா ஆளுக்கு ரெண் ரெண்டு ஃபோன் வெச்சிருக்காங்க அப்ப என்ன பண்றது அப்டிதா ஆவுன் நெனைக்கிறே அப்போ
கண்டிப்பா கண்டிப்பாடா அப்பறோ பசங்க ஃபோன்லா யூஸ் பண்றாங்களா இப்போ
இப்போ ஸ்கூலுக் போனா அவ்ளோ யூசேஜ் கெடையாதுக்கா டி வி தா பாக்கறாங் வந்தா கூட வந்து இப்ப நெட் கனெக்ஷன் வெச்சிருக்கனால ஒய்ஃபை இருக்கனால அ டி வி லே வந்து எல்லா போட்டு பாத்துக்றாங்க யூடியூபுல எல்லா ஷாட்ஸ்ஸு அந்த மாரி இதெல்லா அதுலே போட்டு பாத்துக்கறாங்க
ஆமான்டா அத போட்டு விட்டுட்டா இங்க இங்கயுமே ரெண்டு ஃபோனு இருக்கற்து மூணு பேரு ஒரே சண்ட நடக்கு ஒரு ஃபோன்ல நா ஒர்க் பாத்துன்ருப்பே இன்னோர் ஃபோன்ல ரெண்டு பேரு சண்ட அதே இது ஃபோ இது டி வி ல யூடியூப் வரதுனால அவரு யூடியூப் பாத்துப் பாரு இவ இன்ஸ்ட்டா நோண்றது இன்ஸ்ட்டா நோண்டிர்ப்பா இல்லனா இவ இத பாப்பா அவ நாடகம் பாப் பா இது மாதிரி அப்டியே மாத்தி போது அதே நைட்டு் படுக்க வந்துட்ட பெறகு புக் எத் துன் தா வருவா அவ புக் எத்துனு வந்ட்டு ஆனா வந்து என்னா சொல்றது ஃபோன பாத்துன்ருப்பா அவனு ஃபோன பாப்பா ரெண்டு பேரு சண்ட போடுவாங்க பாரு அப்பிடி சண்ட போடுவாங்க மல்லு கட்டுவாங்க முடியாது ஒன்னுமே
ஆமாக்கா இங்யு அப்டித்தா எ வீட்லயு நீங்க சொன்ன மாதி ஃபோனு தா ஃபோனுக்கு தா சண்டை அதனால தா பாத்தே இ வேலைக்கு ஆவாது கண்ணு போயிருது அதுக்குதா சரி ஓகே ஒய்ஃபை கனெக்க்ஷன் கொடுத்துட்டே
ஆமா அது இருந்தா நிம்மதியா இருக்கு எத்தன ஃபோன்னாலு கனெக்ட் பண்ணிக்கலா டிவிலயு பசங்க நிம்மதியா அவுங்களுக்கு என்ன வேணுமோ போட்டு பாத்துக்குறாங்க இதா நம்ம உயிர எத்துனுருப்பாங்க அது அது ப்படியு அது நல்லதுதா எனக்கு தெரிஞ்சு அது போட்டு விட்டுறது இன்னா ஒன்னு நைட்ல மட்டு அந்த ஸ் ச்ச ஃஆப் பண்ணிட்டு படுக்க சொல்றாங்க வே அத இது வேவ்ஸ் வந்து ப இதுவாகு தூங்கம் போது அஃபெக்ட் ஆகு அப்டின்னு சொல்ட்டு இவுங்க தலகாணிக்கடில தா ஃபோனே வச்சுன்னு படுக்குறாங்க எடு எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேது இந்த ஃபோனு காலைல எழுந்து தேடி சார்ஜ் போடுறதுக்குள்ள எங்க இருக்கு என்ன ஒன்னு தெரியமாட்டேங்கிது அது மாதிரி பண்ணி வச்சிருக்குறாங்க ஃபோன்லயே தா உருள்றாங்க பெரல்றாங்க ஏந்துகுறாங்க அங்க பசங்க அந்த அளவுக்கு பாப்பாங்களாமா
ஐயோ என் பொண்ணு தா கா அவ பெரிய முன்னாடி சின்ன வந்து ரொம்ப வந்து ஃபோன் பைத்தியமா இருந்தா அவன் எப்போழு ஃபோனு நைட் ஆனாலு ஃபோன் பாத்துட்டே இருப்பா அப்டி இருந்தா அப்புற இப்ப அவன் சேஞ்ச் ஆயிட்டா ஆனா பெரியவ வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொஞ்ச இதா வேலையா ந்தனா எடுத்துட்டு போயிடுவா எடுத்துட்டு போய் ஃபோன பாத்துட்டே இருப்பா ஷார்ட்ஸ் பாப்பா அது பாப்பா அப்ப என்ன பண்ணுவா தெரிமா டிவிய வந்து இவன்ட கொடுத்துட்டு இவ ஃபோன எடுத்துட்டு நைசா போய்டுவா இல்லேனா வந்து இந்த மாரி நீ சொன்ன மாரி நைட் டைமு இதே மாரி தா பாத்துட்டு இருப்பா அல்லாது அவளுக்கு பவன் ரொம்ப கம்மியா இருக்கு கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்ருக்கா இப்ப இது வேற பாக்குபோ இனி ரொம்ப அதிகமா சொன்னாலே கேக்க மாட்டேன்றாக்கா
நம்ம சொல்றத கேட்டுட்டா நம்ப சந்தோஷமா இருந்துருவோமே அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டே இன்னைக்கு ஈவினிங் ஒரு சி சிக்ஸ் தேட்டி மேல பௌர்ணமி பா நிலா பாரு ரொம்ப நல்ல தா இன்னைக்கு மூணாம் பிரையா அது வந்து பா தா சிவபெருமானே நேர்ல பாத்ததா அர்த்தமா இது சொல்லணுனு நெனைச்சே ஆமா எனக் க்கு நெறைய ரீல்ஸா வந்துன்டு இருக்கு இ சொல்லணு நெ ச மறந்துட்டே மாடில இத சைடு பாப்பன் தெரியும் போல இருக்கு அப்டின்னு அவுங்க சொன்னாங்க மேற்கு பக்கம் தெரியு ஒரு லைட்டா ஒரு லைன் மாதிரி தெரியு அப்டின் சொ அப்டி சொன்னாங்க சரி பாப்போமே நம்மளுக்கு அந்த சிவபெருமானோட அருள் கெடைக்கட்டுமே
ஆமா கண்டிப்பா அக்கா சொன்னது நல்லதா போச்சு பாக்கலாம் ஆறரை மணிக்கு மேலையாக்கா
ஆமா மா ஆமா ஆமா ஆற மணிக்கு மேல
சேரிக்கா
ஆ கூட அம்மா எல்லாருமே கூட்டுப்போ பசங்களையு கூட்டு போய் பாரு கீழ இருந்து பாத்தாலே நம்ப ஏரியாக்கு தெரி்ஞ்சுரு இந்த மாடில போய் பாத்தா இன்னு மாடில போய் பாத்தா இன்னு நல்லா கிளியரா தெரியு அப்டின் சொல்லி சொல்லிருக்காங்க
ஓகே ஓகேக்கா சேரி பசங்க எப்போ வந்துருவாங்களா இப்போ லேட் ஆகுமாக்கா
இல்லடா அவ சின்னவனுக்கு வந்து எதோ கொக்கோ இருக்குதா அதனால அஞ்சு மணி வரையு சொல்லிருக்கா அதனால கூட்டு போயிட்டு நேரா அப்டியே டியூஷனுக்கு அங்கருந்து அப்டியே கூட்டு போயிர்ணு ஸ்நாக்ஸ் மட்டு எதாவ்து பண்ணி கொண்டு போயிட்டு குடுத்துட்டு கூட்டு போ வேண்டியதா ஆ இத் து இவ வந்து ஆற்ரை ஆயிடு வர்றதுக்கே ஸ்கூல்லே அஞ்சற அ இவ வந்து சேற ஆற்ரை ஆயிரு சேர் அதுக்கப்பற டீய போட்டு குடுத்துட்டு அ டிஃபன் அதோட அதுக்கப்றோ அவளதா அது அத பாத்துக்க வேண்டியதுதா ஆ என்னப் பண்றது இவ லேட் ஆயிடுது அவுங்க இது டாப்பர் கிளாஸ் வேற போட்டுட்டு பிழி பிழின் பிழிஞ்சு எடுக்குறாங்க ஸ்கூல்ல இப்பதா என்ன பண்ண சொன்னா வந்து ஸ்கூலா இது ஸ்கூலா இதுன் வந்து திட்டிட்டே இருப்பா வந்து செரி விடுடி என்னடி பண்றது எம்மா
சாட்டடே ஸ்கூல் இருக்காக்கா
ஆமா அவளுக்கு எல்லா நாளு சண்டே லீவ்வுட்றதே பெரிய விஷ்யமா இருக்கு எல்லா நாளு ஸ்கூல் இருக்கு அவளுக்கு
ஓகேக்கா
அ சாட்டர்டே கூட போய் அதுவு இந்த ஃபோர்த் செகண்ட் சாட்டர்டே லீவ் வுட்டா பரவால்ல செகண்ட் சாட்டர்டேவு ஆஃப்படே எல்லாம் அதுக்கு முன் சாட்டர்டே வந்து ஸ்டாடிங்ன்றதுனால அந்த சாட்டர்டே வந்து ஆஃப்படே அம் இப்ப இதுக்கப்பற இருக்குற எல்லா சாட்டர்டேவு ஃபைவ் ஓ கிளாக் வரையு ஸ்கூல்ன் சொல்லி அம்ச்சிருக்காங்க ஒன்னு புரியில எ அதா சொல்து என்ன ஸ்கூல்லே பேசாம அங்கயே விட்ருங்க நா அங்கயே இருந்துக்கிறே தத்து குட்த்துருங்க என்ன ஸ்கூல்ல அப்டின் சொல்லின் இருக்குது
கண்டிப்பா இது பண்ணு பாவ அது வந்து ஆமா வந்துட்டு அப்றோ திருப்பி ஃப்ரெஷ்ஷப்பாய்ட்டு திருப்பி புக் எடுத்து படிக்கணு திருப்பி காலைல திருப்பி அதே இது எத்தன மணிக்கு எந்ரிப்பாக்கா அவ மார்னிங்லா
மார்னிங் எக்ஸாம் டைம்னா எப் எப்ப ஏஞ்ச்சுக்கிறா எப்ப தூங்குறானே தெரியாதுமா மத்தபடினா இப்போ சாதா டேஸ்லனா சிக்ஸ் சிக்ஸ் ஃபிப்டீனுக்கு ஏஞ்ச்சுப்பா ஆ ஆல்ரெடி ஃபிப்டின் ஏஞ்சிட்டானா தண்ணி போட்டு வெச்சிருந்தனா குளிச்சிட்டு தலைய வாரிட்டு டிஃபன் மேக்சிமம் எடுத்துன் போய்டுவா சில டைம் மட்டு வீட்லயே ஊட்டி அம்ச்சு வுட்டுருவ எதாவ்து ரெண்டுத்துல எதா ஒரு ஆப்ஷனு எக்ஸாம் இல்லாத டைம்லா வண்டில போய் சாப்புட்றேன் சொல்ட்டு கொண்டு போயிருவா எக்ஸாம் இருக்குற டைம்லா வண்டில கொண்டு போ மாட்டா ஏனா அந்த டைம்ல படிப்போ இது வேண்டா அப்டின் சொல்லிட்டு கொண்டு போ மாட்டா ஸ் எங்க சாப்புடுதுங்க ஒழுங்கா சாப்புட்றதுக் கூட இல்ல இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா முடிஞ்சிச்சு எதோ லீவு டைம்ல ஒழுங்கா சாப்ட்டுனு இருந்ததுங்க இந்த லீவு டைம்ல அவ்ளதா அதா இப்ப அந்த ஒடம்பு தேரிச்சு பாரு அவளதா இதுக் இதுக்கப்றோ திருப்பியு பழைய மாதிரி ஆரம்மிச்சுக்கோங்க ஒரு இ இட்லி அர தோச இப்டி சாப்ட்டு எது குடுக்கறதையு ஒழுங்கா சாப்ட்டு வரமாட்டாங்க அது மாரி ஆளாயிடனு அங்க எப்புட்றா பசங்க
ஐயோ இங்கயு அப்டிதாக்கா கால டிஃபன் டிஃபன் மோஸ்ட்லி வந்து சாப்புட்றது ரொம்ப ரேரு தா ரெண்டு பேருமே என்ன சின்னவ எந்திக்கிறக்கு லேட் ஆவு ஆறு மணிக்கு கேப்லாதா எந்திப்பா ஸ்கூலு களம்புற டைம் முக்கு அவனுக்கு அதனால அவ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்றதே இ து பெரியவ சுத்தோ அவ வந்து ஒரு கிளாஸ் பாலோ டீ ஏதோ குடிக்கிறதுக்கே அதுக்கே ரொம்ப இது பண்ண அப்பறோ சொன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாயிச்சு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு எனக்கு வேணா அப்டினு சொல்லுவா
அது பெரிய பசங்க நம்ம என்ன குடுத்தாலு சாப் டுங்க அந்த சின்னதுங்கள வச்சுனுதா நம்மளால மல்லு கட்ட முடில பெரியவ நீ என்ன குடுத்தாலு சேரி அந்த கருவேப்புல்லையை தவர மீதி எல்லாத்தையு கிளீனா சாப்ட்டு வந்துடு, ஆனா இந்த சின்னது இருக்கு பாரு அச்சச்சோ நம்ம என்ன செஞ்சாலு இது ஏ அப்டி செய்யல அது ஏ இப்டி செய்யல அப்டின்னு நம்மள கொஸ்டின் கேட்டு சாவடிக்கு
ஆமாக்கா ஒன்னா ரெ ரெண்டு பசங்க இருந்தாலு மூணு பசங்களு ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமாதா இருப்பாங்க என்ன பண்றதுக்கு கஷ்டம்தா ஆனா
கண்டிப்பாடா முடில வம்பு அடிக்க முடில அவங்க கிட்ட நம்மளால
ஆமா நம் முன்னாடி எல்லா வந்து நம்ம இதெல்லா நம்ம அப்பா அம்மாலா என்ன சொல்றாங்க அதுதா கேப்போ அவங்க என்ன தராங்களோ அதா சாப்பிடுவோ அவங்க என்ன நில்லுனா நிப்போ உக்காருனா உக்காருவோ
ஆமா இப்ப நம்ம காது குடுத்து கேக்குறாங்களா பாரு நம்ம சொல்றதுத ஃப்ஸ்ட்
கண்டிப்பா அது சொன்னாலா நம்ம ரொம்ப ஒவரா பேசிட்டோமா என்னது ரூல்ஸ் எல்லா போடுறீங்க அப்டின்னு கேக்குறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அய்யயோப்பா இவங்களுக்கு பதில் சொல்றதுக்குள்ள போதும் போதுனு ஆயிடுது தினமு டேஸ்ட்டா இருக்கணு ஹெல்த்தியா இருக்கணு ஆனா அவங்களுக்கு புடிச்சா மாரி இருக்கணு இந்த ஃபுட் அது எப்டிதா செய்யறதுன்னே தெரில எனக்கு
அதுக்கு பேசாம அவங்க அவங்க எதிர்பாக்கறது ஓட்டு அந்த டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இது அதுக்கு நம்ம இனி செஃப்பாதா போய் வேல செய்யணுனு நெனைக்கிறே
கண்டிப்பா செஃப்பாதா வேல செஞ்சு கத்துன்னு வரணு போல இருக்குது
ஆமா அது எங்க சாப்புட்றாங்களா அக்கா அப்டி ஏதாவது நம்ம பாத்து செஞ்சு குடுத்தா அதுலையு இல்ல அது இப் ப்டி இல்லையே அது ஏதோ ஏதோ ஒன்னு அப்டி இதுல இது மிஸ் ஆவுது அதுல அது கம்மியா இருக் கு அப்டின்னு சொல்ட்டு அதுலயு வந்து குத்தங்கொற சொல்றாங்க எல்லாத்துக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ப வீட்ல சாப்டுட்டு வெளியே போய் பெரியவ என்ன தெரியமா பண்ணுவா அவ ஃப்ரெண்டு வீட்ல போய் சாப்டுட்டு வந்துட்டு சொல்லுவா இப்டி இருந்துதுமா ஏ மோ மட்டன் வந்து இப்டி இருந்து து அ அப்படி சொல்லிட்டு சவுக்கு சவுக்கு இருந்துது வேகல அப்டி இப்டி சொல்லுவா அப்ப அம்மா நல்லா பண்றேனாடி அப்டின்னா அப்டில்லா இல்லையே அங்க அப்டி இருந்துதுன்னு சொன்னே நம்ம நல்லா பண்றோன்றத வாய தொறந்து சொல்லவே மாட்டா அ எ சொன்னாலு அவளுக் கு வந்து அது எப்டி சொல்றது அதெல்லா நா உன்னலா சொல்லல ஏதோ நீ சுமாரா சமைக்கிற அப்படிம்பா நம்மகிட்ட அது மாதிரி பசங்க எப்டி சொல்றது அதுவு சின்னவனாலு வாய் தொறந்து டக்குன்னு சொல்லிருவா நல்லயா இருக் குனா என்னைக்காவது ஒருநாள் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு பெருசு இருக்கு பாரு வாயவே தொறக்காது நல்லா இருக்குன்ற வார்த்தையே வராது அமன் வாயில இருந்து அது மாதிரி எப்டி சொல்றது சொன்னா சொன்னா உனக்கு கொஞ்சோ கொழுப்பு ஏறிடு அப்டின்னு ஏங்கிட்டயே சொல்லு, கொஞ்சோ கொழுப்பு ஏறிடு அதனாலதா நா சொல்லல அப்டின்னு இவ பெரியவ ஹெல்ப்ல்லா பண்ணுவாலா உனக்கு வீட்ல
சின்னவலா சின்னவன ஆ இது அ ஆனா ஏ பைய செய்வாங்க்கா அவ கூட எல்லா துணி கொண்டு போய் போடு எடுத்துட்டு வா வையி ஏதா சொன்னா செய்வா சின்னவ பெரியவ சுத்தோ அது வந்து ஏதா செய்ய சொன்னா ஐயோ எனக்கு கால் வலிக்குது எனக்கு கை நானு வேல வேலக்காரியா வீட்ல வீட்ல இருந்தா நிம்மதியாவே இருக்க உட மாட்ட ஒரே டென்ஷன் ஒரே ப்ரஷர் ஆ ஸ்கூலுக்கு போய்ட்டு வருவானா இது வீட் வீட்டு வேல செய்துக்கு ஆயிரோ கொஸ்டின் கேக்குதுக்கா
இப்பயேவா
நாந்தா நெனச்சிகின்ன சரி ஓகே நீ நீ நீ செய்வ நீ மொத்தமாவே செஞ்சுக்கோ அப்டின்னு
என்னத்த பண்றது எல்லா இவங்க எல்லா பதில் சொல்லவே முடிய மாட்டேங்குது நம்ளுக்கு தா
ஆமாக்கா கண்டிப்பாக்கா
டீலா போட்டாச்சாடா இனிமேல் தானா
இல்லக்கா போய் போட்ணுக்கா சேரிக்கா நா அப்றோ பேசுறன்க்கா உங்க கிட்ட போய் டீ போட்ற அப்போ டைம் டைம் ஆய்ச்சு
சேரிமா
ஆ ஓகேக்கா